லோ
கேக்குதா ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க
நானா காலேஜ்தா படிக்ற ப்ரோ
லோ
இங்க ஊரிஸ்தா நீங்க எங்க காலேஜ் படிகிங்க
புரில
நீங்க என்ன பண்றிங்க
காலேஜ்தா ப்ரோ
உம்
பைனிங்சு சென்னை நீங்க
நா வெல்லுர்
வேலூரா
உம் தெரியுமா
உம் தெரியும் ப்ரோ தெரியும் ப்ரோ ஒரு வேல் டெக் தெரிமா நீங்க என்னா ப்ரோ படிகிறீங்க
பி சி ஏ ப்ரோ என்னாப் படிக்கிறீங்க கேக்றீங்ளா எங்க படிக்கிறீங்க கேக்றீங்ளா
பி சேரி சேரி பி சி ஏ ஓகே ஓகே எந்த காலேஜு பி காம்
பி காமா ஏம் ப்ரோ
நா காமஸ் ப்ரோ அதனால
உம் நா கூட பியூர் சயின்ஸ் ப்ரோ ஆனா பி சி எடுத்தனே
பி சி ஏ எடுக்லா அதெலா எடுக்லாம் ப்ரோ
உம் உம்
எடுக்கலா நா பி காம் எடுத்தே
உம்
பி எஸ் சி தா எடுக்க முடியாது பி சி எடுக்லா
ஆ ஆ ஆ
எப்டி ப்ரோ போது காலேஜ்லா நீங்க எத்னாவதியரு
நா செகண்ட்டியர் ப்ரோ
ம் ம்
உம் சூப்பராப் போல நா போறதே இல்ல ப்ரோ அவ்ளவா வெச்சிருக்கே வெச்சிருக்கே இருக்கு ப்ரோ ரெண்டோ எதுதா
உம் உம் உம் ஏ அண்டர் மெ மெட்ராஸ் யுனிவர்சிட்டியா
புரில ப்ரோ
இப்போ உங்ளுக்கு காலேஜ்ல சைன் பண்றாங்ளா இல்ல ட ம் மதராஸ் யுனிவர்சிட்டி இதுவா
இல்ல காலேஜ்லதா நெனைக்கிறே ஆம்மா காலேஜ்லதா
அப்டியா எந்த காலேஜு ப்ரோ நீங்க ஊரிஸா அது என்ன ப்ரோ பேரு ஊரிஸ்
அது வந்து ஒரு பழமையான காலேஜ்
ம் ம் ம்
ம்
ம் நல்லா இருக்குமா காலேஜெல்லா
சூப்பரா இருக்கும் ப்ரோ ஃப்ரீடம் ம் நம்ம இதுதா நம்ம வந்தா வர்லா வர்லனா கூட போலா படிக்கணுனு நெனக்கிறவங்கள்ளா இங்க வரகூடாது
ம் ரூம்லயே இருக்கா பக்கத்துலயே வீடு பக்கத்துலயேவா
ஆமா ப்ரோ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அவ்ளதா ஃபைவ் மினிட்ஸ்ல போயிடுவே ம் ம்
ம் ம் அப்றோ ப்ரோ
ம் சாப்ட்டீங்ளா நீங்க
சாப்ட்டன் ப்ரோ சாப்ட்டன் ப்ரோ
ம்
எப்டி இப்போ அய்யோ ஹலோ புரில ப்ரோ
பேசுங்க பேசுங்க
ம் சொல்லுங்க
எப்டி போகுது சென்னை வாழ்க்கல்லா நல்லாருக்குமே
ம் ஜாலியாதான் ப்ரோ இருக்கு
ம்
எங்க சு சுத்தறதுக்குதா காஸ் இல்ல
வேல்ல படிக்கிறீங்க சொல்றீங்க வெள்ள படிக்கிறீங்க சொல்
வேல்ல இல்ல ப்ரோ வேல்டெக்
அதான் ப்ரோ அதான் ப்ரோ ஷார்ட் ஃபாம் ப்ரோ அது ஆ அங்க ஃபீஸ் எல்லா எவ்ளோ ப்ரோ வருது
ஃபீஸ் எல்லா கா இ செம்முக்கு டுவெண்டி ப்ரோ வருஷத்துக்கு ஃபாட்டி ம்
ஆ பி காம் கோர்ஸ் அந்த மாரி கம்மியாகு எனக்கு டொவெண்ட்டி ஃபோர்
அ பி காம் வந்து டொண்ட்டி பி சி ஏ வந்து செவன்டீனு பி பி ஏதா கம்மி ஆமா பி பி ஏதா வந்து ஃப்டீனோ என்னமோ அதுதா அ அம்மா பி எஸ் சி அதிகோ பி எஸ் சி வந்து டொண்டி டூ
ம்
அதுதா நீ எங்க ப்ளேஸ் வன்ட்டுகின்ட்டு இந்த ஃபைனல் இயர்ல வந்து ரெண்டாயரூவா எக்ஸ்ட்ரா வேற கேட்கறானுகோ
என்னா ப்ரோ கெடைக்கு வேல பி காம்க்கு ஏ இந்த மாரி பேங்க் சைடுதான அவ்ளோ சீக்கிரோன்னா கெடைக்குமா
அது எப்டி சொல்றது நம்ப ஸ்கில்லு கத்துக்கனா பா ஈஸியா போய்லான் ப்ரோ எதாச்சு ஏனா எக்ஸல் டேலி அதுக்கப்பறமா எக்ஸலு எக்ஸல் பக்கா வந்தாலே போதும் ப்ரோ எத்ருவானுங்க ப்ரோ அதே மாரி எப்டி சொல்றது என் நமக் கம்யூனிகேஷன் ஸ்கில் பக்காவா இருக்கணு
ஆனா பி காம் ஈசி தான ப்ரோ கொஞ்சோ பி சி ஏ கம்பேர் பண்ணும்போது
ப்ரோ
இதுலத்தா அது ஜாவா பைத்தான் அது இதுன்னு இருக்கு
ம் ஆமா ஆமா நீங்க எப்டி ப்யூர் சயின்ஸ் எடுத்து எப்டி ப்ரோ ப்யோர் சயன்ஸ் எத்து வேற எதுனா போட்ருக்கலால
அதா மெடிக்கல் லைன்தா போலான்னு இருந்தே
ம்
க்கு ஐ டி போலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு
அப்டியா நீங் பரவால்ல மெடிக்கல்ல பட்சினு கூட இது பச்சிருலால
ஆமா நல்லா வேல்யூ ப்ரோ அதுவு இல்லாம மெடிக்கல் சைட்ல்லாம் போனா ஆனே ஸ்டேஷன்ல்லா ஆனா நல்ல வேல இருக்கு
ம்
பட் எனக்கதல்லா எப்டியோ இருக்கு ப்ரோ ஹாஸ்பிட்டல் அதெல்லா சொ அதா ஹாஸ்பிட்டல்ல எல்லா எப்படியோ இருக்கும் ஹாஸ்பிட்ல்லே இருக்குறதா ஆயிடும் அதுக்கப்புற
அப்டியா
செட் ஆகாது அதா
ம் இந்த ரத்தத்தை பாத்தேனா அதெல்லா
ஆமா எப்பவும் மனுஷங்க ரத்தத்தை அதெல்லா பார்த்துன்னே இருக்கணும் ஆக்சன் எல்லாம் வருவாங்க இந்த வேலக்கு ஆவாது
ஆமா ப்ரோ கொடும ப்ரோ ஹாஸ்பிடல்
ஆமாமா என் ஃப்ரெண்ட எல்லாம் படிக்கிறான் அவன் சும்மாவே சொல்லுவா எதுக்குதா இதெல்லாம் எத்தன்னு சொல்லுவா
ம் ம் ம்
ம்
அப்டியே இது காலேஜ் படிக்கிற அப்பய எப்ப பிராக்டிக்கல் மாதிரி பண்ணினு இருப்பாங்க
ஆமா ஆமா கூட்டுன்ன போவாங்களே இந்த மாரி ஆமா
ம் ம்
அதெல்லா பாத்தாலே எப்டி ஆயிடும் நான்ல்லா பாத்ததில அத லா என் ஃப்ரெண்டு் சொல்லுவா அந்த மாரி இந்த மாரின்னு
அ
ம்
அங்க எங்க பெரிய காலேஜ் எது ப்ரோ
இங்க வி ஐ டி இருக்கு ப்ரோ
வி ஐ டி இருக்கா
டி இருக்கே வெள்ளூர்ல
அப்டியா
ஆமா வி ஐ டி இருக்கு
என்னன்னா வேலூர் ஒரு வேலக்கி எழுபது தான் ப்ரோ வரும் எங்க வீட்டான இருந்து
எவாளோ செவன்டி
இதா மீனா
ப்ரோ எங்க சென்னயில
நா எப்டி சொல்றது திருவள்ளூர் பக்கத்துல ப்ரோ நானு
ஆ ஓகே
தா செம்மய இருக்கும் எப்டி ப்ரோ சண்டேல்லா விளாடிங்களா ஏதாச்சு கிரிக்கெட்டு
கிரிக்கெட்ல்லா இல்ல ப்ரோ சும்மாதான் எங்கேயாவது சுத்த போம் அவ்ளோதா நா எப்பவுமே சுத்தினு தான் ப்ரோ இருப்பேன் காலேஜ்ல்லா போறது இல்ல அவ்வளவா
இப்போ உங்க உங்க சைடு பீச்சு போனா எங்கப்ரோ போவீங்க
சென்னை தா ப்ரோ வரணு பாண்டிச்சேரி போனு இல்ல சென்னை சென்னை இங்கர்ந்து ஒன் தேட்டி கிலோமீட்ரு மெரினா
ஆ
இந்த சைடு பாண்டி போனனா ஒன் செவன்ட்டி
ஆ
ஆமா இதெல்லா கடுப்பு ப்ரோ ஊரு மால் இருக்காது சென்னைல இது சென்னை மாரி மால் இருக்காது பீச் இருக்காது எதுமே இருக்காது நல்லாதா இருக்கு
ஆமா எப்படினாலு ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு மேலே தா போகணு பீச்சுக்கு
ம் ம் நீங்க அங்கருந்து வரத்துக்கு அப்டியே தீஞ்சுரு ப்ரோ
ஆமா வெயில் ப்ரோ வெயிலூர்ல வேலூர்ல எல்லா ரொம்ப வெயிலு
ஆ ஆ ஆ
அமா
இப்போ எப்டி சொல்றது ஆனா இதுல்லா நல்லாருக்கு ஏரி அதெலா
ம் அதெலா இருக்கே
ம் ம்
ம் அது வந்து நா இங்கயே இருந்து பழகிட்டன்ல ப்ரோ எனக்கு கடுப்பா இருக்கு வேற ஒரு த் ஊர்ல இருந்து வந்து சுத்தி பாத்தா நல்லாருக்கு லைக் சி எம் சி க்கு எல்லாரு வருவாங்க இங்க ஹிந்திகாரங்க ஹிந்திகாரங்க எல்லா அவங்கெல்லா இங்க கோட் டெ இருக்கு அதெல்லா பாப்பாங்க விரும்பி என்ன நம்ம இருக்கு கோல்டன் டெம்பிள் இருக்கு
ஆ ஆ
அந்த மாரி எல்லாமே சுத்தி பாப்பாங் எங்களுக்கு ஏலகிரிலா பக்கம் ப்ரோ இங்கருந்து ஹண்ட்ரட் கிலோமீட்ரு நைன்ட்டி கிலோமீட்ரு தா
ஆ ஆ அ
ம் அங்க போய்ட்டா மௌண்டன் மாரி நல்லாருக்கு
யா என்னது பாராங்காது பீச் பாக்க முடியாது நீங்க பீச்னா பீச் பாக்க முடியாது ப்ரோ அவ்ளதா
ஆமா பீச் மட்டு இருக்காது
மால் கூட அந்தளக்கு இலியா
மாலே இல்ல ப்ரோ அந்தளவுக்கு இல்ல மாலே இல்ல இனிமேதா வரும் போல இப்பதா ஒரு டைட்டில் பார்க் இது ஐ டி இது கட்டிருகாங்க ஏர்போட் ஒண்ணு அது கட்டினு கட்டிட்டு இருக்காங்க ஒரு பத்து வருஷமா கட்டினு இருக்காங்கனு நெனைக்கற நா சின்ன வயுசுல இருந்து பாக்கற கத்திவா கட்டுவாங்க கட்டுவாங்கன் இன்னுங்கூட கத்தினே இருக்காங் ஏர்போட் வந்ருச்சுனா எல்லாமே வந்துரு ப்ரோ மால் வரு அவ்ளதா மால் வன்ட்டா நல்லாருக்கு ஜாலியா இருக்கு அங்க போய்ட்டு
ம் ம் ஏ ப்ரோ எங்க ப்ரோ இங்கலா இப்ப மானாவரியா கடைங்கதா இருக்கு
ம்
மாலே அப்டி எப்டி சொல்றது ஒரு இங்க ஸ்பென்சர் இருக்கு ஃபீனிக்ஸு அதுகப்மா கேலக்சி அப்றமா மெரினா தா பக்கத்லயே ஒரு மாலிருக்குது எங்ளுக்கு வந்து ஃபாட்டி ப்ரோ
ஃபாட்டி தானா
ஆ
இங்கிருந்து வெள்ளூர் செவன்ட்டி சொல்றாங்க சொல்றிங்க அங்கிர்ந்
அப்டி இல்ல ப்ரோ அதா ஒரு நூறு கிலோமீட்ருக்குள்ளாரதா நெனைக்கற
ஆ
அதா பாட்டி தானா வந்டாங்ள மா என்ன ஒரு ஓ அவரு நாளாகும் ப்ரோ
பக்கோம் பீஸ்னா எது ப்ரோ
பக்கமா எண்ணூர்லா பக்கந்தா ப்ரோ
ம் அது எவ்ளோ கிலோமீட்டர் வரு
அதுனா ஒரு எண்ணூறு வந்து ஒரு முப்பது
அதேதா கொஞ்சதா மெரினாக்கு அதுக்கு ஆமா அ
இப்போ வந்து பைபாஸு கட்டினீருக்காங்க
ம் டாஃபிக் கிராஃபிக்னு அந்த மாரி கடுப் ப்பா இருக்குமா இல்ல ஜாலியாத இருக்கா ம் ஆனா பெங்களூர் லெவல்கு இருக்காது இல்ல ப்ரோ
ம் ஆஹா அங்க வந்து மோசப் கார் தா ப்ரோ ட்ராஃப்க்கு இங்க எப்டி தெரியுமா
ஆஹ் இதோ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க டிஸ்கனெட் பண்ணிக் கனெக்ட் பண்றே இருங்க ஒரு டென் செகண்ட் ஆ ஆயிச்சு பாருங்க
ம் ஹலோ ஆ செரி ப்ரோ
ஆஹ்